ருக்க நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நானு நல்லா இருக்க இன்னைக்கி பாத்தீங்னா நம்ம வந்து திருவிழாக்கள் பத்தி பாக்கலா சரிங்களா அதுல இப்ப திருவிழா அப்டின்றதுன்னு பாத்தீங்னா மக்களோடைய மகிழ்ச்சி பக்தி ஒற்றும அது மட்டு இல்லாம நம்மளோடய பண்பாட்ட வெளிப்படுத் து ஒரு சிறப்பு நிகழ்வாக தா திருவிழான்றது கொண்டாடப்படுது இப்ப திருவிழா அப்டீன்னா திரு அப்டீன்னா பாத்தீங்ன்னா சிறப்பு அல்லது புனிதம் அப்டீன்ட்டு சொல்லுவாங்க விழானாலே கொண்டாட்டோ அப்டீன்தா பொருள்படோ அப்ப திருவிழான்றது ஒரு புனிதமான அல்லது சிறப் பான கொண்டாட்டமா சொல்லலா இப்ப மனித சமுதாயத்துல பத்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சியில திருவிழாக்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலா மக்கள்லா பாத்தீங்ன்னா ஒன்றினஞ்சி கலாச்சாரோ மரபு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றதுக்கு உதவுது அது மட் டு இல்லாம பண்டைய காலங்கள்லா பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து இயற்கைய வணங்குனாங்க எப்டீன்னா சூரியன் சந்திரன் மழை காற்று இந்த மாரி இயற்கை சக்திகளுக்குதா அவுங்க நன்றி தெரிவிக்கும் வகையிலதா திருவிழான்றதே மொத மொதல்ல கொண்டாடப்பட்டது அப்புறோ தோற்றத்திற்கான காரணோலா பாத்தீங்கன்னா இயற்கைக்கு நன்றி கூறுத எதுக்குன்னா மழை பெய்ஞ்சுதுன்னா இயற்கைக்கு நன்றி சொல்லுவாங்க நல்ல விளைச்சல் கெடைச்சுதுன்னா நன்றி சொல்லுவாங்க கால்நடைகள் வளர்ச்சி வந்ததுன்னா நன்றி சொல்லுவாங்க அதே மாரி சமய நம்பிக்கைகள் அப்டின்னு பாத்தீங்கன்னா கடவுளுடைய அருளை பெறதுக்காக வழிபாடு திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க அதே மாரி புராண நினைவுகள் நிகழ்வுகள்லா நினைவு கூறும் வகையில திருவிழா கொண்டாடுவாங்க வரலாற்று நிகழ்வுகள பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வெற்றி பெற்றதன் மூலமா அந்த நிகழ்வுகள கொண்டாடுவாங்க முக்கிய தலைவர்களுடைய நினைவு நினைவு கூறுவதுக்காக பண்ணுவாங்க இப்ப சமூக ஒற்றுமைகள் அப்டீன் பாத்தீங்கன்னா மக்கள் ஒன்றிணைக்கிறதோ நம்மளுடைய உறவுகள் வலுப்படுறத பத்தியு சொல்லுவாங்க இப்ப திருவிழாக்கு வகைகள்லே பாத்தீங்கன்னா பல வகையா சொல்லலா இப்ப சமய திருவிழா அப்டீன்னு எடுத்துக்குட்டோனா தீபாவளி திருவிழா விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ரமலான் பக்ரீத்து கிருஷ்மசு ஈஸ்டர் இந்த மாரி சொல்லுவாங்க அறுவடை திருவிழாக்கள் அப்டீன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் ஓணம் இது போல சொல்லுவாங்க தேசிய திருவிழாக்கள் இப்டீன்னா சுதந்திரோ சுதந்திர தினோ குடியரசு தினோ காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி இப்ப ஊர் திருவிழாக்கள் அப்டின்னு பாத்தீங்கன்னா கோயில் தேரோட்டோ அம்மன் திருவிழா இல்ல காவடி திருவிழா இது போல சொல்லுவாங்க அது போல இல்ல இப்புடி பல திருவிழாவாவே மக்கள் வந்து கொண்டாடிட்டு வராங்க அப்ப இன்னி இந்த திருவிழாலயே உங்குளுக்கு எந்த திருவிழா ரொம்ப புடிக்கோ இப்ப இதுல தீபாவளி பண்டிகைன்னு ஒண்ணு இருக்குல அத பத்தி நீ என்ன நெனைக்கிறீங்க
தீப் அ கண்டிப்பா தீபாவளி பண்டிகைய பத்தி நா என்ன நெனக் கிறே அப்டீன்னா அது வந்து நம்ம இந்தியாவுல முக்கியமா கொண்டாட்ற பண்டிகைல ஒண்ணு அ தீபாவளிங்கிறது தீபங்களின் வரிசை அப்டீன்னு பொருள் இந்த இந்த நாள்ல வந்து மக்கள் வந் து வீடுகள சுத்தம் செஞ்சி விளக்குகள் ஏத்தி புது ஆடைகள்லா அணிஞ்சி இனிப்புகள்லா பகிர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க இது வந்து இருளை அகற்றி ஒளியை பரப்புர பண்டிகையாகும் தீமையை வென்று நன்மையை நமக்கு குடுக்குற பண்டிகையாவும் அ எடுத்துப்பாங்க தீபாவளி கொண்டாட்றது வந்து பல புராண கதைகள் இருக்கு கொண்டாட்றதுக்கு அ நம்ம இந்தியாவ்ல என்ன தென்னிந்தியாவுல எப் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா நரகாசுரன வதம் பண்ற நாள் தா அ தீபாவளியா நம்ப கொண்டாட்றோ அப்டின் சொல்லுவாங்க அது வந்து அசுர அரசரான நரகாசூரன் வந்து மக்கள மிகவும் துன்புறுத்தியிருக் க்காரு அவர வந்து கிருஷ்ணரும் சத்தய பாமா அவுங்ளும் ஏ இணைஞ்சு போரிட்டு அழிச்சிருக்காங்க நரகாசூரன் வந்து இறப்புறது இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட இறந்த நாள வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சியா கொண்டாடணு அப்டின் வேண்டியிருக்காரு அதனால அந்த நாள வந்து தீபாவளியா கொண்டாட்றாங்க அப்டின் சொல்றாங்க அ ரா இது வந்து வட இந்தியாலே எப்டி என் எந்த மாதிரி கொண்டாடுவாங்க அப்டின்னா ராமர் வந்து அயோத்திக்கு திரும்புனது அதாவ்து ராமர் வந்து பதினஞ்சு பதினாலு ஆண்டுள்க்கு அப்றோ வனவாசோ முடிச்சு சீதா மற்றும் லட்சுமணன் அவுங்க ரெண்டு பேருடைய சன் சேந்தது வந்து அயோத்திக்கு வந்து சேந்தத வந்து மக்கள் வந்து விளக்குகள் ஏற்றி வரவேற்றாங்களா அதுதா வந்து வட இந்தியால தீபாவளி அப்டின்னு கொண்டாட்றாங்க மகிழ்ச்சியா இதோட முக்கியத்துவோ அப்டின்னு நம்ம பாத்தோனா இது வந்து இருளை அகற்றி ஒளியின் ஒளிய நமக்கு குடுக்கு அதாவது நமக்கு நம்மகிட்ட இருக்குற கஷ்டங்கள எல்லா போக்கி அதுக்கப்றோ நமக்கு நல்லதே நடக்கு அப்டின் மக்கள் வந்து நம்புறாங்க அறியாமையோட அறியாமைய வந்து அகற்றி நமக்கு வந்து ஒரு வெளிச்சத்த குடுக்கு நம்மகிட்ட இருக்க தீமைய எல்லா அகற்றி நமக்கு நன்மை கெடைக்கு நம்மகிட்ட இருக்க கஷ்டோல்லா போயி நமக்கு மகிழ் ச்சி வரு அப்டிங்கறதுக்காக தா அந்த தீபாவளிய கொண்டாட்றாங்க மனுஷங்கள் வந்து மனிதன் வந்து தனது வாழ்க்கையில்ல வந்து நல்ல எண்ணங்களோட வாழணு அப்டிங்கிறது அதுக்காக தா இந்த இந்த பண்டிகையவே கொண்டாட்றாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா வீட்ட சுத்தோ பண்ணுவாங்க மக்கள் வந்து இது அ இத கொண்டாட்றதுக்கு முன்னாடி வீட்டெல்லா சுத்தோ பண்ணி புது ஆடைகள் எல்லா எடுத்து தீபாவளி அன்னைக்கு காலைல எண்ணெய் குளியல் பண்ணுவாங்க அதிகாலைல எந் எழுந்து என்னை எண்ண தேச்சு குளிக்கிறது ஒரு முக்கிய வழக்கம் இனிப்பு இனிப்புகள் நெறைய பண்ணி பக்கத்துல உள்ள வீடுகள்லெல்லா குடுத் து அ அந்த அன்ப பராமரி பரிமாறிப்பாங்க உறவினர்கள எல்லா சந்திப்பாங்க போய் அவுங்க வீட்ல எல்லா குடு போய்யி அ பட்டாசு வெடி த்து இனிப்புகள் பரம் பரிமாறி அ இத வந்து வெளிப்படுத்துவாங்க இது வந்து தமிழ்நாட்ல வந்து தீபாவளி வந்து அதிகாலையிலே தொடங்கிறு இது இதுக்காக வந்து கங்கை ஸ்நானம் எடு எடுத்து என்ன அதாவது நம்ம வீட் ல வந்து எண்ண தேச்சு குளிச்சோ அப்டின்னா கங்கையிலே நம்ம போய் குளிச்ச அந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்குமா அதனால தா காலைலே எந்திச்சு எண்ணெ தேச்சு குளிக்கிறாங்க இந்தியா முழுசு வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமா கொண்டாடுறாங்க அந்த தீ பாவளிய வட இந்தியால வந்து லட்சுமி பூஜையா கொண்டாடுவாங்க மேற்கு இந்தியால வந்து வணிக ஆண்டின் தொடக்கமா கொண்டாடுவாங்க நம்ம தென்னிந்தியால வந்து நரகாசூரன் வதன் நினைவா கொண்டாடுவாங்க கிழக்கு இந்தியால வந்து காளி பூஜை அப்டிர்ம் அப்டின்னு கொண்டாடுவாங்க இது வந்து நம்ம என்ன தா இது இப்டி தீபாவளி கொண்டாடுனாலுமே சு ற்றுச்சூழலை பாதுகாக்கற வகையில தா இப்ப வந்து மக்கள் வந்து தீபாவளிய கொண்டாடிட்டு இருக்காங்க மண் விளக்குல அ விளக்கு ஏத்துறது கொறைஞ்ச அளவுல பட் பட்டாசுகள பயன்படுத்துறது மரங்கள் நட்றது சுத்தமா வச்சுக்கிறது இந்த மாரிதா இப்ப வந்து தீபாவளி கொண்டாடுறாங்க நம்ம ஆனாலுமே தவிர்க்க வேண்டியது என்ன அப்டின்னா அ ரொம்ப சத்தமான பட்டாசுகள வெடிக்கிறது காற்று மாசுபாடு எடு எ மாசுபாடு ஏற்படுத்துற அந்த இதுகள தடுக்குறது விலங்குகளுக்கு தொந்தரவு அளிக்காம நம்ம வந்து தீபாவளி வந்து கொண்டாடணும் தீபாவளி நமக்கு என்ன சொல்லித்தரு என்ன கத்து தருது அப்டின்னா நன்மை எப்போதுமே வெற்றி தரும் இருளுக்கு வந் இருளுக் இப்ப நமக்கு ஒரு கஷ் டோ இருக்கு அப்டின்னா அதுக்கப்றோ நமக்கு வெளிச்சோ தா வரு அதுதா தீபாவளி கத்து தருது குடும்ப ஒற்றுமை வந்து ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம இனிப்புகள பரா பரிமாறிக்கிறதுனால பகிர்ந்து வாழ்வது வந்து மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அப்டின்ற ஒரு பாடமும் நமக்கு கத்து கத்து தருது இ இப்ப என்னன்னா தீபாவளிங்கிறது வெறு பட்டாசு வெடிக்கிற நாள் அல்ல அது வந்து ஒளி அன்பு ஒற்றுமை நம்பிக்கை இது இதெல்லா தர்ற மகிழ்ச்சியான ஒரு திருநாள் நமது வாழ்க்கையில இருந்து அறியாமை கோபம் பொறாமை இதெல்லா அகற்றி அறிவு அன்பு கருணை இதெல்லா நமக்கு வர வைக்கிறதா தீபாவளி இதுதா தீபாவளி
கண்டிப்பா இப் ப நீங்க ரொம்ப அருமையா தீபாவளிய பத்தி சொன்னீங்க எனக்கு பண்டிகைல பாத்தீனா பொங்கல் பண்டிகன்றது ரொம்ப புடிக்கு இது பாத்தீங்கனா ரொம்ப நம்ம தமிழர்களுடைய மிக பழமையான சிறப்புமிக்க உலகம் முழுவதும் வாழ்ற தமிழர்களால் கொண்டாடப்பட கூடிய ஒரு முக்கியமான திருவிழான்னு சொல்லலா பொங்கல் பண்டிகைய அது வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்டின்ற ஒரு பழமொழி இருக்குது தமிழர்களுடைய வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா பொங்கல் ஒரு முக்கியத்துவத்த தா ஒரு எடுத்துக்காட்டாவே சொல்லுவாங்க பொங்கல்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பண்டிகை அல்ல இது வந்து ஒரு உழைப்பிற்கு இயற்கைக்கு சூரியனுக்கும் கால் நடைக்கும் நன்றி செலுத்தும் ஒரு நன்றி எறிதல் விழாவாக தா இத கொண்டாடப்பட்றாங்களே இப்ப தமிழுடைய பண்பாடு அப்டின்னு பாத்தீங்கன்னா விவசாயோ குடும்ப ஒற்றுமை இயற்கை வழிபாடு இது மேரி ஆன இது எல்லாத்தியுமே சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரு ஒருங்கிணைச்சு பிரதிபலிக்கும் பெருவிழானே சொல்லுவாங்க பொங்கல் அப்டின் பாத்திங்கன்னா. பொங்கல்ன்ற சொல் பாத்தீங்கன்னா எங்கிருந்து வந்ததுன்னா பொங்கு என் பொங்கு அப்படின்ற சொல்ல இருந்து வந்தது இது வந்து உயர்தல் பெருகுதல் வளமடைதல் செழித்தல் அப்டின்ட்டு சொல்லுவாங்க இப்ப பொங்கல் நாள்ல பாத்தீங்கனா புதிய அரிசியோட பால் சேத்து சமைக்கும்போதுதா அது பொங்கி வழியுது இல்லைங்களா இது வே நம்மளுடைய செழிப்பையும் வளத்தையுமே குறிக்கொ அதனாலதா பொங்கல்ன்றது பத்தீங்கனா நன்றியுணர்வின் திருவிழா அப்படின்டு சொல்லுவாங்க அது மட்டு இல்லாம அறுவடை திருவிழா அப்படின்னா தமிழுடைய பண்பாட்டு விழா விவசாயிகளின் த திருநாள் அப்டின்ட்டு சொல்லுவாங்க இப்ப பொங்கல் விழா பாத்தீங்னா சுமார் ரெண்டாயிரோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது வந்து கொண்டாடப்பட்டு வருது அதுக்கு மேலான பழமையான வரலாற்று கொண்டது நம்மளுடைய பொங்கல் திருவிழா இப்ப சங்க கால தமிழர்கள்ல்லா பாத்தீங்கன்னா விவசாயத்த ஒரு முக்கிய தொழிலாதா கொண்டாடுறாங்களே இப்ப மழை சூரியன் நிலோ கால்நடை இது எல்லாமே சொல்லோலா இப்ப நம்மளுடைய விளைச்சல் கிடைத்த பிறகு என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து இயற்கைக்கு நன்றி கூறு விதமாதா அத வந்து கொண்டாடுறாங்களே இல்லையா இப்ப பொங்கல் திருவிழா பத்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலிருந்து அறுவடை மற்றும் இயற்கை வழிபாடு பத்தி வருது அத பல முக் கிய குறிப்புகள்லா காணப்படுதுன் சொல்லலா அதுல பொங்கலுடைய முக்கிய நோக்கன் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதம் தா சொல்லுவாங்க சூரியன் இல்லாம விவசாய சாத்தியம் இல்ல இல்லைங்களா அப்ப இயற்கை நன்றி கூறுவாங்க எப்படின்னா மழைக்கு காற்றுக்கு நிலத்துக்கு இது எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிப்பாங்க இப்ப கால்நடைகளை போட்ரூவாங்க எப்டின்னா மாடுகள் எருதுகள் இதெல்லா இருக்குதுங்ளா அந்த நல்ல நாள்ள அந்த அத எல்லாமே சுத்தம் பண்ணி கழுவி அவங்களுக்கு அலங்கரிச்சு அந்த கொம்புகள்ல கலர் பலூன்லா கட்டி அத வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க அதே மாரி குடும்ப ஒற்றுமையை வளர்த்த சொல்லுவாங்க இப்ப உறவினர்கள்ல்லா ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அந்த நல்ல நாட்கள்ல புது துணி உடுத்தி நல்ல பலகாரோ புல பொங்கல்லா வச்சு அத படிச்சு அவங்க மட்டும் சாப்பிடறது இல்லாம மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க அப்டின்ட்டு நம்ம சொல்லலா அதே மாரி இப்ப ஜனவரி பதினாலு இல்ல பதினஞ்சாம் தேதி எல்லா பாத்தீங்கன்னா சூரிய மகர ராசிக்குள் நுழைய அப்டின்ட்டு சொல்லுவாங்க இது வந்து மிகவு சிறப்பான நாளாக தா கருதப்படுது இப்ப பொங்கலுக்கு நான்கு நாட்கள் பாத்தீங்கன்னா அ முன்னாடியே போகி பண்டிகை வரும் ஃபர்ஸ்ட் போகி பண்டிகை தா வரும் அந்த முதல் நாள் பாத்தீங்கன்னா வீடெல்லா சுத்தம் பண்ணி என்ன பண்ணுவாங்க பழைய பொருளெல்லா எரிச்சு புது பொருள நம்பள உள்ள பழையண்ண எரிச்சு புறுதியணை வரவேற்போ அப்டின்ட்டு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னாடி இருந்த பழைய கெட்ட பட் கெட்ட பழக்க வழக்கங்கல்லா நம்ம நீக்கிட்டு புதிய புதுசா நல்ல பழக்க வழக்கங்கள நம்ம வளர்த்துக்கணுனூவாங்க அடுத்தது தை பொங்கல்ன்றது வரும் இது பொங்கலுடைய முக்கிய நாள் சொல்லுவாங்க அதிகாலையிலயே இந்த நிகழ்வல்லா நடைபெறு வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க வாசல்ல பெரிய அழகான கோல எல்லா போடுவாங்க மஞ்சள் செடி கட்டுவாங்க கரும்பு அழகார எல்லா செய்வாங்க இந்த மாரி தய் அதேமேரி புதிய மண்பானையில அரிசி பாலு வெள்ளொ இதெல்லா சேத்து சமச்சி பொங்கல் வழி பொங்கல் வந்து வழிபடுவாங்க சூரியனுக்கு வந்து நன்றி சொல்லும் விதமா இது முக்கியமா கொண்டாடுவாங்க மாட்டு பொங்கல்லாம் பத்தீங்கன்னா மூணாவ்து நாள்ல கொண்டாடுவாங்க மாடுங்கள்லா குளிப்பாட்டி அலங்கரிச்சி வண்டி இழுத்து பால் வழங்குவாங்க இந்த மாரி ஒவ்வொரு திருவிழா அப்பவு நம்ப சந்தோஷமா இருக்கத விட நம்ப ப பக்கத்துல இருக்குறவ நம்ம மகிழ்வா வச்சுக்கணு அதுதா திருவிழாக்களுடைய முக்கிய அடிப்படைக் காரணமா சொல்லலா இன்னிக்கு நம்ப இத பத்தி நல் திருவிழாவ பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோ சிஸ்டர் நன்றி
அ நன்றி